ஹலோ
சொல்லுங்க
இது கொரியர் ஆபிஸா
ஆ ஆமா சொல்லுங்க
ஓகேங்க ஒண்ணும் இல்ல காலைலக்கு ஒரு கொரியர் ஒண்ணு அனுப்பணும்
ஓகே
அண்ணா இருக்காப்ல பாரின்ல அவர நம்மல்லிக்கு போட்டுலச்சனா கொஞ்சம் வேணும்னாப்ல
மல்லிகை பொருள்ஸ் மல்லே கெடைக்காத
இல்ல அது இங்க இருந்து வந்து இந்த பொடி அந்த இத்தெல்லாம் இருக்குது பாருங்க ஊருக்கா
அங்கருந்தான் நமக்கே இததாகுது
வீட்டுல செஞ்சதுங்க
அப்டிங்களா சேரிங்க வெயிட்லா செஞ்சீங்களா செக் பண்ணீங்களா தானே
இல்லங்க அதுதான் இனச்ச க் பண்ல இது இன்னு
அப்டி
செரி அதுதான் வந்து அங்கயே செக் பண்ணுவக செக் பண்ணிக்கலாம்ல அதுல்ல இந்த கொரியர் ஆபீஸ்லய
ஆமா இன்னைக்கி சண்டே லீவு்
அப்டிங்களா நம்ம வந்து இன்னைக்கே வந்து பொரியர் அனுப்பறதுல நாளைக்குதான அனுப்ப போறது
சரி ஓகே நாளைக்கு மார்னிங் நீங்க வந்த் ஆஹ ஓகே ஓகே
சரிங்க என்ன எட கிலோக்கு எவ்ளவுங்க ரேட்டு போடுறீங்க ஹலோ
ஆஹ் சொல்லுங்க
ஆஹ் கிலோக்கு எத்த எவ்வளவு போடுறீங்க ரேட்டு
ஆமா
ங்க மத்த இடத்துலல்லாம் வந்து ஒரு கிலோக்கு ஐம்பது ரூபாய் போடுறாங்க நீங்க எவ்வளவுக்கு போடுறீங்க
அதேதுதாங்க
அதே ரேட் தானா
ஆஹ் ஆமா
செரி செரி அப்புற ஒரு பத்து கிலோ வரும்
சரி
ஆஹ் அதான் வெளிநாட்டுக்கு அனுப்பணும்
உம்
அட்ரஸ் எல்லாமே வந்து அதுல நோட் பண்ணிட்டாங்க
ஓகே பேக்கிங்லாம் ஒழுங்கா பண்ணிருக்கீங்களா வெளிய லீக் ஏதும் ஆகாம
இல்லங்க இல்லங்க அதெல்லாம் ஏதும் ஆதுங்க இப்ப ஸ்பீடு குரியர் தானே இது
ஆமா
ரைட் ரைட் வாச்சாரன் அதான் அப்ப இப்ப இன்னைக்கு அனுப்புனா எத்தனை நாள்ல நாங்க போயிட்டு சேரும்
ஆஹ் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் ஆகும்
பரவாயில்ல மூணு நாள் நாள் நாளைக்குள்ள போயிருமா
ஆமா
விசித்திரமா இருக்குதுங்க ஏன்னா பொதுவா அந்த மத்த இடத்துலல்லாம் விசாரிச்சு பார்த்தேன்
ஒரு வாரம் ஆகும்
இல்ல பத்து பதினஞ்சு நாள் ஆகும் நாாங்க
ஆஹம்
நீங்க எப்படி மூணே நாள்ல போயிரும்ன்றீங்க
த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகும்
த்ரீ டு ஃபோர் ஸா
ஆமா ஆமா
சேரி சேரி
அமௌன்ட் கொஞ்சம் சான்சே ஆகும்
என்னங்க
அமௌண்ட்டும் அப்ப சேஞ்ச் ஆகும் அதுக்கேத்த மாரி
ஓ பத்து பதின்சு நாள் ன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட்ட்
ஆமா த்ரீ டு ஃபோர் டேஸ்னா அதுக்கோரு அமௌன்ட் இருக்கு
செரி செரி புரியுது புரியுது த்ரீ டு போர் டேஸ்னா வந்து எவ்வளவு ஐம்பது ரூபா தான் வாங்குறீங்களா இல்ல நூறு ரூபா அந்த மாதிரி எதனா வாங்குறீங்களா
ஒன் பிப்டி
கிலோ கா
ஆமா ஆமா
என்னங்க இந்த ரேட் சொல்ரீ
ஆஹ செரி போர் டேஷ் ஸ்கூல் போகல
பரவாயில்லையே உஹம் அப்பின்னா ஒரு நூத்தஐம்பது ரூபனா எத்தனை பத்து கிலோனா அடேங்கப்பா நாங்க வாங்குன பொருளுக்கே ஆமா ஆயிருக்காதுங்கலே இந்த வெல சொல்றீங்க யானை வெல பூன வெல சொல்றீங்க
அப்ப நீங்க எங்க பொறுமைய போனதும் பொறுத்துக்கோங்க
கேட்குதா
ரொம்ப ஸ்லோவா பிப்டீன் டேஸ் ஆகுதே இல்லையா நீங்க அதுலே செலக்ட் பண்ணி குடுத்துக்கலாமே பாஸ்ட்டா போகணும்னா பே பண்ணி தான் ஆகணும்
செரி செரி ஏன்னா ஹ ஊறுகா வந்து செய்றதுக்கு ஒரு ஒரு நூறுரூபா ஆகுதுன்னு வைங்க ஹ அந்த பொடிய அரைக்கிறதுக்கு அதுல ஹ எற அஅந்து எற இறாகருவாடு வாங்க ஒரு நூறுவா இந்த மந்த் இதர ஐட்டம் எல்லாம் வாங்கறதுக்கு ஒரு எரநூறுவா
ஓகேங்க டிரான்ஸ்போர்ட் செலவலாம் இருக்குல்ல அங்க இருந்து எல்லாரு எடுத்துட்டு போனும் திரும்ம அவுங்க பிரதர் எந்த பிளேஸ்ல இருக்காங்களோ அங்க போய் ரீச் ஆகணும் த்ரீ டேஸ்குள்ள ஆகுதுளா எல்லாமே
அதாங்க எப்படி பண்ணாலும் ஒரு ஐநூறுவா தா ஆவுதுன்னு வைங்க
ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்களுக்கு வந்து ரொம்ப ரேட் அதிகமா இருக்க மாரி ஆ நீங்க அது பீப்டின் டேஸ்ல இருக்குறதே குடுக்கலாம்
ஐயா அப்படி இல்ல மேம் ஏன்னா அது இ எங்கயாச்சும் நீங்கல்லாம் கொஞ்சம் வந்து ஒரு சேஃபா செக்யூரா நீங்க அனுப்பி விடு மத்த இடத்தல்லாம் வந்து போட்டு அட்டிச்சு அத டப்பாகிப்பா எல்லாத்தையும் நொறுக்கி விட்டுருவானுங்க
இந்தனை தான் ஒ சரி
ஆஹ ஆஹ ஹ சரிங்க
ஏன்னா ஒரு பிப்டி கொரச்சி உனக்கு போய்ட்டு வார நூறுவா போட்
எல்லாத்துலயுமே
ஆ ஆம்
எல்லாத்துலயுமே பிப்டி குரச்சுக்குதுனா ஓகே
ஆஹ ஆமா
ஹ என்ன டூபிப்டிங்களா
இல்ல
ஒரு கிலோ ஓகே
ஒரு கிலோக்கு ஹண்ட்ரடுனு தரே
ஒரு கிலோக்கு நூறுவா பத்தினாங்க பத்து கிலோக்கு எவ்வளவுனா ஆயிரம் ரூபாய் ய
ஆமாம்
சேரி சேரிங்க
அது இல்லாம கொரியர் சார்ஜ் ஒரு நூறுவா
கொரியர் சார்ஜ் எவ்வளவு போடுறீங்க
நன்றி
இந்த ஆயிரம் ரூபா இல்லாம கொரியர் சார்ஜு ஒரு நூறு ஆயிரத்தி நூறு
ஆமா
ம் செரிங்க செரிங்க இல்லான் நேரம் வரான்
ஓகே
நேராக வந்து செக் பண்ணி பாத்துட்டு தான் நான வந்து கோரியரேயே போடுவே நா ஏன்னா ஒரு சில கொரியர் ஆபீஸ்லாம் ஒரு சில கொரியர் ஆபீஸ் எல்லாம் வந்து பிராடுத்தனம் பண்றாங்க அப்டின்ட்டு கேள்விப்பட்ட யோசிக்கேன்
அப்டியா
ஒரு வச்சுக்கிட்டு ந வச்சுருதா
இல்ல இல்ல இல்ல அப்டி இல்லாம் எந்த ஊர் இருக்காது நீங்க நாளைக்கு நேரல வந்து பாத்தட்டு கொடுத்துருக்கோம்
செரி செரிங்க ஓகேங்க
ஓகே
இன்னொரு ரெண்டு நிமிஷம் அப்பறம் இது இந்த டாக க்குமண்டலாம் அனுப்பறதுக்கு என்ன புரசிஜரு டாக்குமெண்ட் அனுபறும் சேமி இதேதானே
ஆமா
இத கேள் கேட்டா எகிட்ட என விஷயம் தெரியல அதுநாலதான் கேட்டேன்
இ நீதுசப்ப
உம் உம் உ செரி செரி செரி ரைட்டுங்க அப்டின்னா பின்ன நாளைக்கு வருட்டுங்களா
ஆ நேர்ல வாங்க
நாளைக்கு நேர்ல வரேன்
ஓகே
நேர்ல வந்துட்டு என்ன இதுன்னு பாத்துட்டு எடம் வைப்போம் இது பத்து கிலோதான் இருக்குதான் அப்டின்றது தெரியல
வெயிட் போட்டு பாத்தீங்கன்னு சொல்லது
இல்ல இங்க நான வெயிட்டு போட்டு பாத்துட்டேன் நீங்க எப்டி வெயிட்டு போடாம வாங்கி கொரியர் அனுப்புவிங்க ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா கூட இருந்துச்சுன்னா
அத எப்டி நீ நீங்க போடுற என்ன வருத அதாலாம் வரும் எக்ஸ்ட வச்சுன்னா கண்டிப்பா ஒரு வைத்து
ம் கேஜிக்கு வந்து ஏழு கேஜி வரைக்கும் அவல ஆலோடு அப்டின்னு போட்டிருந்தாங்க
ம்
ஆ ஹலோ
ஆ கேக்குது சொல்லுங ஹலோ ஹலோ
ஆ ஹலோ
உம் சொல்லுங்க
சேரிங்க அதாங்க ஒண்ணு இல்லிங்க நாளைக்கி காலைல வரே நாளைக்கி காலைல வந்து உங்கள பாக்குறேங்க
காலல வந்து என்னன்னு பாத்துட்டு ஒரே
சேரிங்க நன்றிங்க
தேங்க்யூ
ஆம்